க்காங்க ஆ எப்டி இருக்கீங்க ம் நல்லா இருக்கங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கங்க நீங்க நல்லா இருக்கீங்ளா
ம் நல்லா இருக்கங்க
ம் சாப்ட்டீங்களா
ம் சாப்ட்ட சாப்ட்ட நீங்க
ம் சாப்ட்டங்க
உம்
உம்
இன்னிக்கி என்னது
இன்னிக்கு வந்து களி மதியோ களி ஸ்பெஷல் காலைல வந் து சம்பா கோதும உப்மா சட்னி மதியோ மதியோ வந்து களி உருண்ட கொழம்பு இப்போ வந்து சப்பாத்தி சப்பாத்தி
ஆ அதால
அப்புறோ வெங்காயோ வெங்காயோ ஆனியன் ஃப்ரை
ஓகே ஓகேங்க நீங்க அந்த குள்ச்சி செஞ்சிருக்கீங்களா குள்ச்சி
அப்டீன்னா குள்ச்சினா நா கேள்விப்பட்டது இல்லயே
ரொட்டிலயே குளிச்சி
என்னா அரிசி போண்ணது
அர்சியே கெடையாதுங்க மைதா இருக்கு பாத்தீங்களா மைதா நம்ம சப்பாத்தி மைதால செய்றோல்லிங்களா அந்த மாதிரி இப்ப மைதா மாவுல சீரகோ அப் புறோ கொத்தமல்லி இருக்கு பாத்தீங்களா குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டுறாங்க
போண்டா மாறியா இன்னோ அதுங்கூடயேவா ம்
மாட்டிடணோ சப்பாத்தி மாரி
ம் ம்
அத தரட்டி செய்யறதா குள்ச்சா
அப்டீங்களா நா சாப்பிட்டதில்லயே அது முட்ட வீழ்ச்சி கேள்விப்பட்டுக்குறோ முட்ட வீழ்ச்சி கேள் ஆமா மெலிசா போட்றத அத சொல்றீங்களா
புரியுலங்க
மெலிச்சாயிருக்கோ அது
ஆமா ரொம்போ மெலிஸா இருக்கோ ஆனா சாப்ட்டா செம்மையா இருக்கு ஆஹ் ஆ அது பேர் அதுதா சொல்றாங்க ஓ ஓகே ஓகே இது வந்து ரவுண்டா போட்டு அது குள்ச்சி அங்கங்க சீரகோ கொத்தமல்லிலா இருக் க்கு கொஞ்சோ ஸ்வீட்டா இருக்கு பட்டர் ஆட் பண்றாங்க ம் பட்டர் ஆட் பண்றாங்க
சாஃப்டா இருக்கோ
நம்ம மைதால தெரட்னாலே மெலிசாதான இருக்கோ அத்னால என்னாடா குள்ச்சின்றாங்களே என்னாத்து குளிக்கிறது அப்டீன்னு நா கேட்டே நா அந்த பேரர் கிட்ட அவருல அது வந்து ரொட் ரொட்டியோட வக மேம் அ நல்லாருக்கோ நீங்க வேணா சாப்ட்டு பாருங்க அப்டீன்னாங்க அதுக்கு வந்து சிக்கன் பட்டர் மசாலா இருக்கு இல்லைங்களா
ஆமா
அதோட சேத்தி சாப்ட்டா சூப்பரா இருக்கு
ம் ம் எங்க சொன்னதா இருக்கே முட் முட்ட வீச்சு அது பேரு இங்க
ஓஹோ ஆனா முட்ட போட்றதில்ல அதுல
இங்க முட்ட போட்டுறாங்க முட்ட வீச்சுன் சொலுவாங்க சாத வீச்சு சொல்லுவாங்க
ஓ ஓகே ஓகே
முட்ட வீச்சி சாதா வீச்சி ரெண்டுமே அது பேர் வீச்சின்னுவாங்க
ம் ம் இது நம்ம வீட்லயே செய்யலா முட்ட போடவே வேண்டா ம்
நாங்க எங்க ஹோட்டல் மைதா வந்து நாங் மோஸ்ட்லி யூஸ் பண்ணறதில்ல எப்போ ஒரு ஆசைக்கு ஹோட்டல்ல சாப்டுவோ அவ்ள்தா
ஆமா அது எப்பயாச்சுதா சாப்பண்ணு மைதா பிடிக்காதவங்க
ஆனா நா யூஸ் பண்ணவேல்ல பா இப்பதா கிச்சன்லா ரெடி பண்ட்டு எல்லா வாங்குன லாஸ்ட் மந்த்துதா
ஓகே ஓகே ஏ என்ன பண்ணீங்க கிச்சன்னு
கிச்சன் வந்து எங்களுக்கு இதுக் முன்னாடி டெயில்ஸ் ல்லா கவன்ச்சு எல்லா எட்த்திட்டோ மேல மார்பல்ஸுல்லா இருந்துது எடுத்துட்டு அது இந்த கருப்பாம்பூச்சி இருக்குங்கல்ல அது வந்து எங் கப்போடுக்குள்ளா பூந்துச்சு நெறைய அது இன்னாதா க இன்னதா இது பண்ணாலு ஐநூறு ஆற்நூறு ஏ ஒரு ஆயிரோ ஆயிரத்திக்கு மேல இந்துது அப்புறோ இன்னா பண்ணு அதுக்கப்புறோ எல்லாத்தியு ம் நல்லா மருந்து அச்சு உட்டு
ம் ம் ம்
அதுக்கப்புறோ ஒரு மூணு நால் நாள் சமைக்கவே இல்ல அப்பறோ கீழ வ தண்ணி வேற போதுனாங்ளா அப்று எல்லாத்யு வெட்டி எடு திரியு எல்லா அப்டே ஒரு எட்டு மாசோ பண்ணவே இல்ல எதுமே
சிங்க்கு தண்ணிங்ளா
இல்ல இல்ல கீழ ஆமா சிங்களந்து லீக்காயிருக்கு போல்திது தண்ணி கீழ கீழ் அவுங்க வீடு இருக்கு ஆமா ஆமா மாடியில இருக்கோ கீழ அவுங்கம்மா அவுங்க அம்மா அவுங்க தம்பி எல்லாகிறாங்க
ஓஹோ ஓகே ஓகே அண்ணா தங்கச்சி தம்பி மூணு பேருங்ளா
தம்பி இல்ல அவுங்க மாமா
ஓ ஓகே அவுங்களோடைய தம்பி ஓ கே ஓகே எப்டி அவுங் ஒன்னா இருக்காங்க
இவுங்க வந்து இவுங்க எங்க வீட்டுகாருக்கு வந்து அப்பா அம்மா இல்ல ஆ அப்ப அம்மா ப்ப சின்ன வயசுலே எறந்துட்டாங்க எல்லா இவங்கதா வள்த்தாங்க அவுங்க சி த்தி தா வள்த்தாங்க அவுங்க கல்யாண் மேரேஜ் பண்ணிக்காமே இங்கே அம்மா வீட்லே இருந்துட்டாங்க இவுங்ள வெஷ்னு
ஓஹோ செரி செரி ஓகே
னால அதனால அவுங்க நாங்க மேல வரும்போது வரல ன்டாங்க நாங்க வந்ட்டு ரெண்டு பேரு ஒரு நாங்க தனியா போறோ செட் ஆவ்ல ஒத்தொருக்கு செட் ஆகாது இப்பெல்ல அண்ணன் தம்பிகே செட் ஆவர்தில்ல
ம் ம்
அவுங்களு ரொம்போ ஓவரா பண்ணாங்க நா எங்க வீட்ல நல்லா வசதியா இருந்துட்டு வந்தவோ இவங்கள் டார்ச்சர் எல்லாம் தாங்க முல்லன்ட்டு நான் வா கொஞ்ச நாள் இருக்குதே இல்லங்க அம்மா வீட்ல தான் இருக்கோ
ஓஹோ
இப்ப தனியே வந்தது இங்கே ஸ்டான்றோ
ஓகே ஓகே நல்லதுதான் தனியா இருக்கிறதான் நல்லது ம் இல்ல நம்ம யோசிக்கணும் இல்லைங்களா இப்போ அவங்களும் ஜென்ஸு யோசிக்கணும் பொண்ணு நமக்காக அம்மா அப்பா வீட்ட விட்டு வராங்களே அதே மாரி நம்மளும் விட்டு தனியா இருக்கலாம்
அந்த மாரிலாம் ஐயோ வரவே மாட்டான்ங்களே
ஓ அப்யும் பாருங்க மாடியில தான் வந்து ஒக்காற வச்சிருக்காங்க ஏதோ அதாச்சி கிடைச்சதே அமைதியா இருந்துக்கலாம்
ஆமா
அவுங்க புரிஞ்சுக்கிற வரைக்கும் கொஞ்சோ கஷ்டம்
ம் ம் ம் கொஞ்ச நாள் புரிஞ்சுறாங்க கொஞ்ச நாள் நல்லாக்குறாங்க கொஞ்ச நாள் அப்பறமா அந்த மாரி ஆய்றாங்க நம்ம என்ன பண்றது ம் ம் ம்
இப்ப லெவன் லெவன் டைம் நீங்க ஏதாச்சும் நனச்சிக்கோங்க நடக்கிறதுக்கு அப்டியே நடக்கும் ஆமா டக்குன்னு வேண்டிக்கோங்க அவ்ளோ தா அ அந்த டைமுக்கு எதுவும் நல்லது நடக்குமா
லெவன் லெவன்கா
ஆமா மார்னிங் லெவன் லெவனு நைட் லெவன் லெவனு
ம் ம்
அப்போ ஒரு விஷயோ நின நினைச்சிக்கிட்டோனா ஐயோ எனக்கு எப்பயாச்சும் தானா இன்னிக்கு தான் இப்ப என் கண்ணுல பட்டுச்சு கரெக்டா உங்ககிட்ட பேசுறப்ப
ம்
காலைல தான் ஒரு சார் சொன்னாரு ஆ லெவன் லெவன் ஏதாச்சும் நினைச்சுக்கோங்கனாங்களா சார் நான் நினைச்சிட்டு நீங்க நினைச்சுக்கோங்க சார்னா அவரு சொல்றாரு எனக்கு அதுலெல்லாம் ஹோப்பே இல்லமா நா எவ்ளோவோ நெனச்சு பாத்துட்டன் ஒன்னு கூட நடக்கலமா நீயாச்சு நெனச்சு கோமா சந்தோஷமா இருமான்ட்டு போறாரு அவுரு
ம்
என்னங் சார் இப்டி சொல்றீங்க வென் நா எதுவுமே எதிர்பாக்கறது இல்லமா அப்டின்னாரா எதிர்பாக்காத நேரத்துல்தா நல்ல விஷ்யம் நடக் ஓ சார் நீங்க அப்டியே இருங்கன்ட்ட நானு
ஆமானம் அ அதுவும் இங்க வந்து ரொம்போ ஆ ஸ்ட்ரெஸ் மாறி ஆயிருச்சு நறையா இந்த வீட்டுக்கு வந்து ஆமா ஏன்னா இங்க வந்து யாரும் நம்ப ஊர் ந ஜாலியா இந்துட்டு வந்துருவோ ரெண்பேரும் ஒரே ரெண்டு பொண்ணு நாங்க இந்தாலும் வேல வைக்க மாட்டாங்க எங்ள ஆனா ஜாலியா இந்துட்டு இங்க வந்து இப்போ எ வ எங்க வீட்ல வந்து எங்க அத்த மருமக அவுங்க ரெ அத்த ரெண்ரெண்டு அத்த இக்கிறாங்க ரெண்டு அத்த மருமவ ஃபிரண்ட்லியாதா பேசுவாங்க என்கிட்ட ஒரு வெருமி மாறி பாக்க மாட்டாங்க ஆனா இந்தாலு வந்து என்னய வந்து இங்கல்லா வந்து என்ன ஒரு வேலக்காரி மாரி பாத்தாங்க ட்ரீட் பண்ணாங்
ம் ம் ம்
அப்ப நமளுக்கு அவுங்க மேல எப்டி பாசொ வரு சொல்லுங்க
ஆ எத்தன இப்ப ஒங்களுக்கு ஒரு நாத்தனார் இருக்காங்க
ஒரு நாத்தனாரு அது அது இக்கத்து ஒண்ணு இல்ல அவ்ளோ ஓ வேங்கறதாது என்னய எங்க வீட்டுக்காரயு வாழவே வு வுடாது அந்த மாரி
அய்யோ
இப்ப கூட இப்ப கூட எங்க வீட்டுகார் உன்னு வர்லைங்களே அங்கதாங்கிறாங்க
ஏ ஏ ஏ அப்டி இருக்காங்க
அவுங்க அந்த மாரி பண்றது அங்கயே சாப்ட சொல்றது
ம்
சரி நா அதலா கண்டுக்கறதில்ல சரி நம்ம வேலய சாட்லா நம்மளு நெறைய அளந்து நெறைய பீப்பி ஏறி ரொம்ப பீபி வேற அதிகமாயி
ம் ம்
அதனால கண்டுக்கதே இல்ல
அச்சச்சோ ம்
இந்த மாரிலா பண்ணுவாங்க இந்த மாரி கேவலமான வுமன் குடும்மங்கள் கெலா ம்
ஆ ஏ அவுங்க வீடு அங்கயே இருக்குங்ளா
ஆமா இங்கயே பக்கத்துலயேதா இந்தது
ம் ம் ம் இப்ப இருக்க வீட்டுக்கு பக்கத்துலயே தா இருக்குங்களா அவுங்க வீடு
இந்த ம் ஆஹ இந்த வீடு இந்த உ தெருவுல இந்தது இப்ப கொஞ்ச வே தொலவு மாறிட்டாங்க அவுங்க சொந்த வீட வுட்டு வாடக வீட்டுக்கு போயிட்டு அவுங்க ஃபேமிலிலு பிரச்சன அ அதுனால அங்க போய்ட்டாங்க அது கொஞ்ச தொலவு ரொம்ப ஒரு தொலவு போணு கொஞ்சோ ரோடலா தாண்டி போனு மெயின் ரோடுல தாண்டி போனு ஒரு ரெண்டு தொலவு ரெண் ஒரு கிலோமீட்டருக்கு மேல வரு
ஓகே ஓகே அப்பியு அவர் அங்க போயிட்டு வராரு டெய்லியு
ம் ஆமா என்னியு வுடமாட்டாங்க நானு இப்ப நா இங்கயே இப்பதா சாப்புட்டே நா
ஓ
நீங்க செஞ்சாதா புடிக்கிது
ம் ம் ம் அவ்வளதா விடுங்க நம்ம செஞ்சு சாப்புற்றதா நமக்கு புடிக்கு
அது இங்கனா ரெண்டு பேர் மட்டுந்தா அங்க போனா நெறைய பேருக் செய்யனு அஞ்சு பேரு அவுங்க மூணு பேரு நாங்க ரெண்டு பேரு அஞ்சு பேரு
அதா அதா
ம் ஆனா கூட அவுங்களு செய்வாங்க செய்ய மாட்டாங்கக்க செய்வாங்க அவுங்களு ம் அவுங்க வீட்ல வேல செய்றவங்களா இற்றாங்க சமையல் சேத்திகளு நைட்ல மட்டு வைக்க மாட்டாங்க நைட்டுக்கு மட்டு இதுதா செஞ்சு வச்சுட் போய்றுவாக
ஓ
உ அவுங்க சப்பாத்தி தேச்சா கொடுத்த நா போடுவே அந்த மாதிரி
ஓகே ஓகே அதா மாத்தி மாத்தி ஹெல்ப் பண்ணிக்கிட்டாலே
உம் ஆமா ஆனா இங்க அப்டி பண்ல கீர எல்லாமே நாங்கதா செய்னோ அவங்கல்லா ஒக்காந்துதாக்குவாங்க அதுவே எங்க அத்தா மாமால்லா இக்கறாங்க பாருங்க அவுங்கள்லா நாங்க எவ்வளோ ஃப்ரெண்ட்லியா இருக்கோணு
ம்
இப்ப கூட எல்லாமே எங்க அத்த மருமா ஒருத்த சிங்கப்பூர்ல இக்கிறாங்க ஒருத் தர் வந்து எங்க ஊர்லயே இருக்காங்க ஆனா என்ன என்னய வந்து எல்லார்க்கிட்டயும் உட்டு தர மாட்டாங்க என்ன‌ தங்கச்சின்னுதா சொல்லுவாங்க அப் நாங்க எவ்ளோ ஃப்ரெண்ட்லியா இருக்கோ நீங்க பாத்து
ஆ அத்தா இப்போ என்னன்னா அம்மா வீட் வீட்ல சந்தோஷமா இருந்துட்டோன்னா
ம்
போற வீட்ல இப்டி ஆகுன்னு சொல்லுவாங்க அது வேற ஒரு பக்கோ இது எப்டி சொல்றதுன்னே தெர்ல எப்போனா அவுங்களா மனசு மாறுனா தான் உண்டு
ஆமா நம்பளு ஏழு வருஷ ஆச்சுங்க வந்து இங்களு மாற மாற மாரி தெர்ல
சேரி விடுங்க அவுங்களே புரிஞ்சுப்பாங்க ஒரு சுச்சுவேஷன்ல
ஆமா ஆனா நா ரெடி சேத்து வச்சுக்கறது நம்ப ஒலகத்துலருக்க எனக்கு எல்லாமே இருக்குங்க என்ன வேணுமோ வாங்கி குடுத்துறாங்க ஆனா நா எங்கியு போறதில்ல துணி தொவைக்கிறதுக்கு மிஷினு ம் ம் என்ன சாமான் அது மட்டுந்தா நானே கிளீன் பண்ணிக்குவ வீடு் தொடைக்க மட்டு அக்கா வராங்க அவங்கள கூப்ட்டு தொச்சு விட்டுரு சொல்லுவ கொஞ்ச ம் படிக்கட்டுல தொடைக்கணு மேல இருந்து தொடைக்கணு அதனா ஆமா அதுக்கு மட்டு கஷ்டோண்ட் அவுங்கட்ட சொலட்டேன்னா அவங்க எல்லாமே தொவச்சு குடுத்துருவாங்க அந்த பெட் கிட் இது என்னது மேட்டு அந்த கர்த்துணி அதெல்லா தொவச்சு குத்துருவாங்க அதனால அவுங்ககிட்ட சொல்லிறது ஒரு நாளைக்கு மட்டு அதுக்கு எதுனா கொஞ்ச குடு நானா காசு குடுக்கற
ம் ம் சேரி சேரி அவ்வளோதா அந்த மந்த்லியோ இல்ல வீக்லி ஒன்ஸோ நம்ப செ
இல்ல அன்னைக்கு செய்யறாங்க இல்ல அன்னைக்கே குத்துருவே ஒரே நாள்தா செய்வாங்க ஆஹ அந்த வியாழக்கெழம் தொடைக்கணும்ல அன்னைக்கு மட் டுதா செய்வோ என்னைக் தொடைக்கிறாங்களோ அன்னைக்கு மட்டு
ம்
கீன கிருத்திக அம்மாவாச அன்னைக்கு மட் நனே மாரி
ம் ம்
ம்
சேரிங்க நம்ப இன்னொரு கால்ல பேசலாங்களா
ஆ நன்றிங்க
ஆ ஓகேங்க ஆ ஓகேங்க பாய்ங்க
ம் பாய்